ஹலோ
ஹலோ
ஹலோ சொல்லுமா
எப்டிமா இருக்கீங்க
இருக்குறோமா நல்லாதா இருக்குறேன்
ஆஹ அவுங்க பொண்ணு வரேனு சொல்லியிருந்தாங்களே ஊர்லந்து வந்துட்டாங்களா
வந்து உ பாப்பா மட்டும் வுட்டுட்டு போயிட்டாங்கமா ஊருக்கு
இல்ல ஹா திரும்பி வரேன்னு சொல்லிருந்தாங்களாமே இங்கயே இருந்துட்டு நா பாப்பா போம்போது கூட்டிட்டு போறேன் அப்டினு சொல்லிட்டுங்கு எங்க பாப்பா இருக்காளா பாப்பா நா வந்து கூட்டிட்டு போறே அப்டின்னு சொல்லிருந்தாங்களா
அப்டிதான் சொல்லி நுந்தது தெர்ல உன்னு ஒரு வாரந்தா இக்குது தொடுங்க
ஆமா அது இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கா அது இங்க எங்யோ வெள்ள கூட்டிட்டு போல அது பெரிய பாப்பா சொல்லிட்டு இருந்தா என்ன எங்களை எங்கேயும் உள்ள கூட்டிட்டு போவாதிங்க இந்த வருஷம் ஏன் இப்டி பண்றீங்க அப்டின்னு இருந்தாங்க நான் சொன்னேன் என கிட்ட கேட்டா என்னாச்சு சொல்றே என்கிட்ட சொல்லி சித்ரா என்கிட்ட சொல்லி இருந்தா அவா நான் சொன்னே இங்க ஒரு வீடு கட்றாரு அதனால அவரால எங்கயும் வெளில கூட்டிட்டு போல அச்சொடா ஃபர்ஸ்டே சொல்டாரு என்கிட்ட என்னால எங்கயும் கூட்டிட்டு போ முடியாதுமா வீடு கட்டுறேன் அதுல அப்டியே போயிடுச்சு காசு எல்லாமே நானே ரொம்ப ரொம்ப தீர்க்கமான நிலைல கட்டி இருக்கேன் அப்படின்னாரு அதல்லாம் நான் சொல்லிட்டேன் அவகிட்ட இந்த போக முடியாது எப்டியோ ஸ்கூல் தொடங்கி வேணா நாம கொஞ்சோ ஏற்பாடு பண்ணிட்டு போலாம் அப்படின்னே ஆ சே செரிம்மா செரிம்மான்னு சொல்ட்டா அவ நீங்க முட்டி வலினு சொல்லிருந்தீங்களே இப்போ ஒரு ரீசன்டா எங்கயோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்கல்ல
கொஞ்சோம் பரவால்ல
உங்குளுக்கு செட் ஆயிருச்சா அந்த மருந்
உம் அது எனக்கு அப்பத்திலந்தே நாட் மாத்துனா ஒரு அளவு செட் ஆயிடு
ஆ
நானு அங்க போயிட்டே அங்க போய் சாப்பட்லா அப்டின்ட் இப்ப பரவால்ல அவ்ளோ வலி பரவால்ல இப்போ
இல்ல இவ அத்த குன்னத்து துணி தொவிக்கலாண்டு மேல போனாங்க அது டைல்ஸ் தரைல வழிக் கீழ விழுந்துட்டு ரெண்டு மு முட்டி போட்ட மாரி உக்காஞ்ச்சுட்டாங்க அவங்க ரெண்டு முட்டியும் அது ரென்ட் நாள் ஒரே வலி வல் க்கி வழுக்கி விழுந்து இது பண்ணிட்ருக்காங்க அதா நா அவகிட்ட அவங்க பொண்ணகிட்ட சொன்ன என்ன உங்க அம்மா விழுந்து தாங்கலா ரெண்டு மூட்டியும் வலிக்குதுன்னு சொன்னாங்க இங்க எங்கெயோ போனீங்கல்ல ஒரு எடத்துக்கு அங்க எப்டிக்குன்னு பாத்து நீ சொல்லு நம்ம கூட்டிட்டு போலா அப்டின்னே அப்றோ அவர் சொன்னாரு நா கூட்டிட்டு போல எங்க அக்காதா கூட்டிட்டு போனாங்க அவங்க வேண்ணா ஃபோன் பண்ணி கேட்டுப்பாரு அது எப்டி ஆகுது சொல்டேன்ல சிக்ரமா சரியாடுமா இல்ல கொஞ்சம் லேட் ஆகுமா அப்டின்னு கேட்டுப்பாரு அப்டின்னா அவங்க இன்னி கூட காலையிலே எழுந்து குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து முடில்ல அவுங்க வேல கால்நிட்டி உக்காந்துட்டாங்க அங்க உக்கார முல்லயாம் கோயுல்லா அதான் கேட்டேன் செரி போலாமனு கேட்டேன் அல்லப்வ் போன் பணி கேட்டு பாருமா நம் போலாம்னு நாங்க சரி அதான் போன் பண்ணேன் அது எப்படி போன நம்பளுக்கு சீக்கரமா குணமாயிடும்மா அது
அது சீக்கிரம்னு சொல்ல முடியாதுமா என்னாது ஒட் உடம்புல ஊரி தானே சரியகு இவங்க உரிட்டாங்க ன் ரியே
ஆமா அது மசாஜ்தான் போன்னா ல்ல முட்ட முட்டி போட்ட மாரியோஇரு தண்ணி வழம்க்கும்பேலன்ஸ்க்காக முட்டிபேட்டு எரு பண்ணிட்டாங்க அவங்க நார்முல்லவே மூட்டி வழி அவங்களுக்கு இருக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்லா சாங்கா விழவும் நல்லா அடிப் பண்றது இல்லையா
ஆம்மா
கேட்டு இருந்தாங்க
அங்க போன தான் அப்ப பாத்துட்டு சொல்லுவாங்கோ
ஆ அது இந்த என் எந்த எடமா அது
நாப்பி சரு ஜீல போனுன்னா அண்ணா ஹாஸ்பிட்டல்னா அங்கியே இறங்க லாம்
ஓ அப்டி அவங்க பையங்கிட்டா சொல்லிட்டு இருந்தாங்க அவ்அவ அவரு மரி தெரியல வாங்க அங்க ஹாஸ்பிடல் போலாம் அப்டின்னு சொல்லிட்டு நங்க அவுங்க அம்மாவ நறைய இந்த மாத்திரைங்காலம் சாப்ட் அது வேற அவங்க வூ வயத்துள்ள வாயு வாயிடுது நெறைய மாத்திரை சாப்படுறாங்களா அதே வாயு வாயிடுதுனா மு இந்த வயிறு ஒரு பக்கம் வழிக்கிது இந்த கறிக்கடை போடுறாங்க அன் நெருப்புலே உக்கந்துட்டு இருக்கா ங்க நெருப்புல்ல அவங்கவயிறத் தான் படுது அது இன்னும் கொஞ்சம் டீ சூடா ஆயிடுது அங்களுக்கு அது ஒரு பக்கம் தொல்லைய ஆகுது நேத் அது விழுந்துட்டாங்களா அது கால் ஒரு பக்கம் தொல்லை ஆயிடுச்சு அவங்களுக்கு அத சொல்லிட்ருந்தாங்க என்ன ஆச் யருக்கு நா பங்சன்னு தெரிய வயித்தா வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லி கத்தி தந்தங்கா அதான் அவங்க பையன் திட்னே யருக்கும் பண்ணல நீ ஒழுங்கா இருந்தா உனக்கு கால் வலி வந்திருக்காது இ பாத்து கால் வச்சிருக்கணும் நீங்க அழுத்தி கால் வச்சுணும் லூசா கால் வைக்கும் நீங்க வள்ளிக்கு விழுந்துட்டீங்க நீங்க வா போனப்ப ஹஸ்பிட்டலுக்கு போலாம் அங்க எக்ஸ்ரோ எடுப்பாங்க பாத்து ஏதாவது பண்ணதிங்கா ங அப்னா ஆஅ அவங்க பொண்ணு சொன்னாங்க இல்ல இல்ல நாங்க போனும் மாத்திரல இப்ப எடுத்துக்கோ ஹன்எங்க அத்தை கூட்டிட்போனாங்க ஒரு இடத்துக்கு அப்ப எனக்கு பரவாயில்ல எனக்கு அங்க என்ண்ணனெல்லாம் குடுத்தாங்கன்னா மசாஜ் பண்ணி இப்ப எனக்கு பரவாயில்ல நீங்களும் வாங்க போயிட்டு வரலாம் நான் அதான்ங்கிட்ட சொன்னாங்க அட்ரஸ் என கேட்டு பாருங்க அப்புடினு
இப்ப எப்படின்னு கே்பாங்க அவங்க எக்ஸஜி பண்றதுதந்த அங்கே கூட பண்றாங்க மாச்சாஅது போயிட்டு போயி நம்ம பண்ணின்னு வரலாம் அதுமெரி கூட இருக்கு பார்த்துதா சொல்லுவாங்கோ எப்படி நான் பா்த்து தான்
அஓ இப்ப ஸ்டாரிங்க ம கொடுத்து அது அது எத அது எப்படி வேலை செய்யு பா்த்துட்டு அதுக்கப்புறம் வேற பா்த்துட்டு இது பண்ணுவாங்களாம்
அதையே கொஞ்ச நாளைக்கு குடுக்குறாங்கோ அதையே குடுத்து பாக்குறோம் எனக்கு இதுோ ரெண்டு மாசம் புல்லா ஒரு மருந்து சாப்பிட்டேன் இப்பதான் எனெக் ஒரு ஓர் மருந்து குறைச்சிருக்கிறாங்கோ எப்புடியிதுக்குனு கேட்டுகுனு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் குறச்சீறாங்க ஆ ஆமா
நம்ம உடம்புக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாாரத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறாங்க போதவங்க அப்ப ரெண்டு மாசம் ஆனா கன்ஃபார்ம் ரெண்டு மாசம் ஆஹ்
ஒரு ஒரு டைமூம் எப்படி இருக்குது வலிக்குதா உங்களுக்கு வீங்குதா அப்படின்னு போதெல்லாம் கேட்டுதான் மருந்து கூக்குறாங்கோ
ஆஹ்
நம்மளுக்கென பிரச்சனைக்குதோ அவங்க நம்மளுக்கு சொன்னோம்னா அதுக்க ஏத்த மாதிரி மருந்து கொடுக்குறாங்கோ
அது நல்லதான் நமக்கு மருந்து கொடுக்குது அவங்கக்கானா ஆஹ் இந்த மாசம் நம்ம கண்டிப்பா போட்ட ஆகனல்ல அது
ஆமா அவங்க செரியா வரைக்கும் சாப்புடணும்னு சொல்றாங்க இது சீக்கிரம் சரியாவாதானா கொஞ்சம் லேட் ஆத ஆகும் ஆ ஆமா அவங்க நிறைய பேர் வராங்கல முட்டி வலிக்குதா
ஐயோ நிறைய முட்டி எழு எங்க அம்மா கூட அவங்க கர்ப்பபை எடுத்துருக்கம அது எடுத்ததா தான் உ அது போய் பந்திருக்காங்க எடுக்கமே இருந்ததுருக்கலாம் எனக்கு பாத்தாதுக்கு என்னால ஒண்ணுமே முடியல எந்த வேல என்னால செய்ய முடில ஒரு படி ஏற முடியல எந்த கவன தூக்க முடியல ஒரு டாக்டர்ட போய் கேட்டா அவங்க நாங்க போய் கேட் சொன்ன இல்லாம அந்த கருப பை எடுத் து அப்படிதான் ஆகும் அத ஒரு முக்கியமா உறுப்பு இல்லையா நம்ம உடம்புல இருக்குறது அதை எடுத்துட்டா நம்ம பாதி சேல இழுந்துறோம் அத நம்ம நீங்க இருக்கிற வரைக்க மாத்திர போடுதா அவனும் வேற வழி இல்லை உங்களுக்கு அப்டின்டாங்க டாக் அப்ப மறந்து வா போட்டுக்கிறாங்க அது அவங்க அதே ப்ராப்ளம் தான் எவ்ளோ மரந்தும் நானும் போடுதுன முடியும் நம வயச ஆயிட்ட இருக்குது என்னன்னா அவ ம தான் போட முடியலாமான்னாங்க அவங்கள தான் கூப்பிட்டு வரேன் இப்போ அ அத்தைய கூப்புடும்போது அவங்களுக்கு சரிய ஆயிடுச்சுன்னா இப்ப எங்க அம்மாவனு கூட்டுட்டு போவேன்
ஏன்னா மாத்துர இந்த முட்டி வலிக்கு சாப்ட கிட்டினி பிராப்லலா
ஆஹ் அது அதுதான் ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு தம்பி இருக்கான் அவன் அவக்கு ஒண்ணு நல்லது பண்ணிட்டான் நான் நிம்மதியா இருந்துடுவமா எனக்கு இ சுத்தமா ஏன உடம்ப முடியல கை கால ரொம்ப உட்டு போகுது உங்ககிட்ட நான் சொல்லல ஆனா உடம்பு அவ்ளோ வீ வீக் ஆய்ட நானு இவ்ழு
உம் உம் அதனால தான் நான் அங்க போனதே
பயந்துங்கன்னே அங்க போறாங்க ஆயுர்வேதி செய்து போயிடுறாங்க ஏதாவது அந்த பவுடர் எல தான அது அ அளவுக்கு எஃபெக்ட் ஆகாது நாட்டு மருந்து இது மா இந்த மா த்த ரொம்ப எஃபெ்ட ஆகுது இப்போ சரியான மாரி ஆயிது நம்ம நால அதனால நம்ப எக்ஸ்ட்ரா ஸைட் எஃபெக்ட் நறைய காமிக்குது கிட்னி ஃபயிலியர் ஆகுறது அதெல்லாம் பயங்கரமா காட்டுது ஒடம்புக்கு
எனக்கு எப்டி தெரிஞ்சிக்கலா எதிரி வீட்டுல எதிர் வீட்டு ஆயகுறாங்கல்ல அவங்க அப்பல்லாம் அடிக்கடி ஊருக்கு போவாங்க முட்டி வலி மாத்திரய நூறுருப்க இரணுப்பாய்க்கு வாங்கி வச்சு போவாங்க இருக்கும்போதெல்லாம் போட்டு அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு ரெண்டு முறை அட்மிட்ஆகி பார்த்தாங்கோ இப்ப கிட்னிக்கு மாத் த்திர சாப்புடுங்கறாங்க அவங்க
ஐயோ அவ்வளோவா இவ்ளவு அததான் கேட்கும்பது நம்மளுக்கு பயமா இருக்குது இப்ப கூட சொன்னா அம்மு அவங்க சொன்னா இமே ஆயா வந்து போயிருக்காங்க போல வெளிய பாக்க முடில அந்த ஆய ந என்னால அவங்க வெளியே பா்க்க முடியல இருந்தா‌ ஆஹ் அதான் உம்பு செரில்லாமதா இருந்துட்டாங்க போல அவங்க
ஆ அதுதான் அதுதான் பிரச்சனை வந்துச்சு அங்களுக்கு ம் ம் பயங்க்தான் எப்டி போயிருகுது
னா சரியாகடுது நம்ம போக- போக அது ஒடம்பு சைட் எஃபெக்ட் பயங்கரமா காட்டுறது போயலாம் நம்போ இப்ப நறைய பேரு கேள்வி படுரோ சைட எஃபக்ட்
இப்ப என் வயசுல இருக்கிறவங்களாம் நெறைய பேரு வராங்கமா உங்கல மாரி யாருன்னா ஒருத் தான் முட்டி வெலிக்கு வராங்க வயிஸ் பசங்கிரா மாரி
ஆமா இப்ப எல்லாம் சாப்பாடு அப்படி எல்லாம் கண்டத போய் ஹோட்டல்ல வாங்கி சாப்படுறது வீட்ல யாரும் செஞ்சு சாப்பிடுறது எல்லாம் பயித்து இருக்காங்க அவங்க அப்ப இப்ப அத்தை கூடினுவந்தான அவங்களுக்கு கொஞ்ச செ ஆச்சன்னா அப்றோஅம்மவையு கூட்டு
ஆமா உம் அத்த வந்து ஒடனே சரியாகணும்னு நினைப்பாங்கோ அது வந்து உடனே சரியாவாது நம்மளுக்கு ஒரு வாரமா ச்சி தொடர்ந்து அந்த மருந்த சாப்டொ ஆமா அது மாரி அது மாரி போ கூடாது
அது நம்ம கொஞ்சோ ஊர்னோல்லா நம்ப அது அந்த இந்தமாசோ காட்டும் போல மருந்து மருந்து பண்றவேல கூட காட்டும் போல
ஆமா ன
கூட்னு போனா கூட்டினு போவோம் ஆனா சயா சாவம் பொறுமையா இருக்கணும் அப்டின்னு இப்ப இவங்க அவங்க பையன் கிட்டதான் கேட்பாங்க என்ன சரிய அவட ஆ சொல்ல போ போகாதீங்க அததான் அவகிட்ட கேட்டேன் அப்பதான் அவதான் சொன்னேன் இல்லலை நான் நான் இப்ப தான் கூட்டிட்டு போனாங்க எனக்கு இப்போ ஓகே பரவால்ல
ம்
மாமாவே அங்கேயே கூட்டஇப் போலாம் எப்படிது பாக்கலாம் ஏ மாத்தர நிறைய போட்டு அவங்களுக்கும் உடம்பு செட் ஆகாது நான்ணஸ்ட்ட் பாத்துலாம் அப்படின்னா நான் போ நான் மேல வேலையா நீங்க அவுங்க பர்பாமஸ் தெரியல
உம் உம் உம்
போன் பன்னி கேட்டுட்டேன் போன் பண்ணி கேடங்க போலாமா கூட்டுட்டு அப்படின்னு செரி போகலாமா வா வந்து கேலாம் உங்க அட்ரஸ கேளு நம்ம போலாம்
ஒன் யாரு கேட்டாலும் சொல்லுவாகமா அண்ண ஹாஸ்பிடலனாவே எது க்ரவுண்ட நான ஒரு அங்கேதான அது அந்த ஹா்பிடலுக்கு
அண்ணா நகரா
அண்ணா நகரு காலேஜ்க்குதுல அந்த காலேஜ் அண்ட தாண்டி போனும்
அப்ப இவட சொன்ன ஆஹ் இல்ல இவருட்ட சொன்னாலும் வண்டியில கூட்டிட்டு போய்டுவாரு ஆனா எங்களால பஸ்ல ஏறி ஏறி இறங்க முடியாது ஒருவோளை அவங்க அட்ரஸ் கேட்டு போயே ஏறி ஆஹ் பாயங்க
போன்லயே கூட மேப் போட்டா அண்ணா ஹாஸ்பிட்டலும் போட்டாவே கரெக்டா காட்டிடும்
ஆஹ் சரிமா அப்ப நான் அவங்களிட்ட சொல்றேன் ஆஹ் அவருட்ட சொன்னா வண்டில கூட கூட்டீட்டு போயிடுவாரு அவரே கூடருந்து பாத்துபாரு வருவாரு
வந்துலாம் ஆ லேட்டா போனா தா ஜன வந்து ஆஹ
ஆ சரிம்மா போன் பண்றாரு நான
ம் செரி செரி ம் உங்க அம்மாக்கு